பூர்ணிமா நெர்ஸ்சு நம்பரு
ஹலோ
ஆ அலோ வணக்கமா ம் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கங் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் ஆ ஆ இப்போ சமையில் பத்தி ஒன்னு ஒரு சிலத் தெரியாம இருக்குது விசாரிச்சுக்கலாமம்மா
ஆ சொல்லுங்கமா
உனக்கு ராகிஸ்
கேளுங்க ஆ ரொம்ப புடிக்கு
நானு சாப்புடுவ கொள்கு க்கட்ட அதெல்லா ரொம்ப விசேஷ எனக்கு பிடிக்கு
ஆ
அது எப்டி செய்றதுன் தெரியுமாமா உங்களுக்கு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஏ தாமிக்கா ஆப்பிப்பேமா தானா தானகப்ப இருப்ப ஏன்ஷ ரெண் நிமிஷ